ஆ கேக்
குதுங்கமா
அ சரிங்கமா நீங்க நீங்க எப்படி போவீங்க பள்ளிக்கெல்லா
ப்ப வீட்டு்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும்ங்கமா அங்கிருந்து நடந்தோ இல்ல சைக்கிள் எடுத்துட்டு வந்து ஒரு எடத்துல வச்சுட்டு பஸ்ல ஏறி போயிருவோங்மா
சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன்னா யாரனா தெரிஞ்சவங்ககிட்ட வெச்சுட்டு போனாதானேமா
இலலங்ம்மா அத சேந்து ஒரு லைன் வீடுன்னு சொல்லுவோம்ல்லமா வீடு அப்டியே லைனா கட்டிருப்பாங்கல்ல முன்னாடி காம்பவுண்ட் ஹ அங்க வந்து ஒரு வீட்டுக் முன்னாடி எப்பயு இருப் அந்த வீட்டுக்கு எல்லாரு சொல்லிட்டு போவாங்க
அப்டிங்களா ஆனா இப்போ இப்ப எல்லா அப்டி வைக்க முடியாதுல்ல
ஆமாமா நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அந்த எல்லா வுட்டு வுட்டு அந்த எடத்துல பழகிட்டாங்களாட்ட இருக்கு நான் எடுத்துட்டு போகும்போது சொன்னாங்க இங்கதா அப்டின்னாங்க அங்கிருந்து ஒரு ஒரு கொஞ்ச தூர தா நடந்தா மெயின் ரோடு வந்துறு அப்புறம் அங்க இருந்து பஸ் ஏறி போற மாரிங்கமா ஸ்கூலுக்கு
ஆஹ் செரி செரி
உம்
நீங்க சேர்ந்துதா படிச்சீங்களா இல்ல தனி தனியாவாமா பெண்களுக்கு தனியா பெண்களுக்கு
இல்லல்ல இல்லல்லிங்ம்மா கோ எஜுகேஷன் தாங்மா காலேஜ் மட்டும்தா அந்த மாரி கேல்ஸ் இது மட்டுந்தா அந்த மாரி படிச்சோங்மா
அஹ் அஹ் ஹா அப்டிங்களா ம் செர் செரிம்மா அப்டின்னு எனா நா நா வந்து சின்ன வயசுலருந்தே கா பன்னெண்டாவது வரையிலு கூட சேந்துதா படிச்சிருக்க
ஓ செர் செரிங்மா
உதவியன்னா கண்டிப்பா வந்து அவங்கதா செய்வாங்ளே
ஆமாங்க ஐயோ அந்த பசங்களோட சேந்து ஐயோ ஒரே இதாருக்கு எங் கிளாஸ்ல அப்டிதா விஜய்ன் சொல்லிட்டு ஒரு பைய இருக்கா விஜய் இந்த மாரி சூர்யா இந்த மாரி பேர்லத்தா அவ் எங் கிளாஸ்ல வந்து ஃபஸ்ட் டு வந்து அஞ்சு கேல்ஸ் இருந்தாங்க லெவல்த் பிடிக்கும் போது அதுக்கப்புறோ கொறஞ்சு நாங்க மூணு பேர்ருந்தோ அதுல ஒரு பொண்ணு பேசவே பேசாது எங் கிட்ட எதாவ்து சும்மா இப்டினாவே ஸ்டாஃப் கிட்ட போட்டு குடு அந்த மாரி அதனால அவங்க கிட்ட பேச மாட்டோ நானு இன்னொரு பொண்ணு தா பேஸ் அந்த பொண்ணு ஏதாவுது ஒண்ணுப் பண்ணாவே போய் ஸ்டாஃப்ட சொல்லி வெச்சிருவாங்க இந்த மாரியே பண்ணி அந்த மாரிலா சொல்லி ஆஹ் அந்த மாரி சொல்லி அந்த பொண்ணு ஒரு அந்த மாரி சொல்லி ஒரு பையனுக்கு நீ இந்த மாரி பண்ணீட்டீல்ல அப்டின் சொல்லி ஆப்சண்டா போட்டு பத்து நாளைக்கு மேல நீ ஆப்சண்டு போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வா னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிட் வந்தோட்னே அ பேசி இது பண்லால அப்பயு வெயிட் பண்ண வச்சி ரொம்ப இது பண்ணாங்க அப்புற கடைசில அந்த பைய மறு ப்டியு அவங்க அம்மாவ வீட்டுக்கு அம்ச்சிவுட்டு அடுத்த நாள் வந்தா நா உங்க அம்மாவோட வர்தான வர்ஸ் ன நீ எதுக்கு வர்ல‌ அப்பின்னதுக்கு நா தா நேத்து கூட்டிட்டு வந்தன்ல அப்பிட்னா அவ சொல்லம்போது இல்ல நீ மறுப்டியு கூட்டிட்டு வா இப்ப கூட்டிட்டு வராங்க பேரண்ஸ்ஸு கூட்டிட்டு வரும்போது வெளியே நிக்க வெச்சே இதுப் பண்ணா ஏதுவு தப்புப்
ஒரு பொண்ணுக்கு அந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கா
ஸ்டாஃப்
ஸ்டாஃப் பண்றாங்க்ளா
ஆஹ் அந்தப் பொண்ணு அப்டி சொல்லி அந்த மாரி ஸ்டாஃப் பண்ணிருக்காங்க
உம் அது தப்புதானே
தப்புதா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பைய நானு ஃபுல்லா மறுபடியு நீ உங்க அம்மா கூட்டிட்டு வர வரைக்கு நானு உனக்கு பிரசன்டே போட மாட்டேன்னு சொல்லி ஆப்சன்ட் போட்டு அவ கேட்டு கேட்டு பாத்தா அவைங்க முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறோ நா இனிமே ஸ் ஸ்கூலுக்கே வரலைன்னு போய் கடைசில அவ பெயிண்ட் அடிக் க்குற வேல இந்த மாரிதா போயிட்
ஐயய்யோ அதுக்கான ரீ லைஃப்லாங் நம்பளுக்கு அந்த கில்ட் இருக்கும்மா
ஆஹ் ஆனா அதுக்கப்புறோ இந்த பிள்ளைய கண்டாலே அந்த பொண்ண கண்டாலே யாருக்கும் பு புடிக்காது அதனால என்ன பண்ணிட்டாங்க பசங்களாம் ச் இந்த சாக் பீஸ்லா ஒடச்சு அந்த அவ கூட இருந்த ஃப்ரெண்டு அப்புற அவன அப்டி பன்னும் போது அந்த பசங்களா என்ன பண்ணிட்டாங்க சாப்பீஸ்லா ஒடச்சு அந்த பொண்ணோட இல்லாத நேரத்துல பேக்ல போட்றது ஏல இந்த மாரிலா எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட அந்த மாரிலாப் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க நாங்க சொல்லுவோ கம்முனு இரு அப்ப இந்த பிள்ளையால தான அவ லைஃப் ப்பே போச்சி இப்ப பாரு அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க மேம் விட்டுட்டு போயிட்டாங் அவங்க அம்மா ஒரு ஆளுதான் அப் த்தது தங்கச்சி இருக்கு அவனும் இருக்காங்க படிச்சாதான் இவங்க ஏதாவது படிச்சாதா ஆக முடியும் இவங்க அம்மா வீட்டு வேலைக்கு என்னமோ போயிட்டு இருந்தாங்க அவிங்கள போய் இப்படி பண்ணா அது தப் ப்புதானேங்கமா
பயனோட லைஃப்பே போச்சுல எங்களையு ஏதாவது சொல்லுவாங்க நாங்கலா கண்டுக்கவே மாட்டோம் அப்புறம் நாங்க கவுர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம்மா கிளாஸ் ரூம்ம கூட்னு சொல்லுவாங்க நாங்க வெளிய நாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள கூட்டிட்டு இருந்தோம் நீங்க பெஞ்சல்லாம் தூக்கி போட வேண்டாம் வெளியே நீங்க கூட்டுங்க உள்ள கூட்டுட்டோ அப்படின்ட்டாங்க ஏன்னா வெளிய வந்து பிரேயர் இந்த மார்லா நடக்கறதுனால நாங்க வெளிய கூட்னோ இந்த மாரி
இல்ல இந்த மாரி எல்லா செய்யணுமா
ஆ கவுர்மெண்ட் ஸ்கூல் அப்டி தாங்கமா
ஆ ஆ ஆ
உங்க கிளாசுக்கு முன்னாடி சுத்தமா வச்சுக்கணு
ம் நம்ம சுத்தமா வச்சுக்கணு பேப்பர்ஸ்சு
ஆள் இருப்பாங்க நாங்க படிக்கும் போது என்னமோ தெரியல போட்லயா இல்ல என்னனு தெரியல எல்லாருமே இது பண்ணுவாங்க அப்புறோ அவிங்க வந்து அந்த ஸ்டாப் மேலயு அந்த பொண்ணு மேலயு இருந்த காண்ல கிளாஸ கூட்டவே மாட்டாங்க
ம் ம்
ட்லயானு கேட்டா நாங்க கூட்ல அப்டினு ஏ கூாட்லனா நாங் இவிங்க கூட்னு அவ கூட்னு இவ கூட்னு நா தா நாளைக்கு தா கூட்னுனா அப்டின்னு மாத்தி மாத்தி சொல்லி இதாயிரு அப்புறோ ஒரு டைம் ஸ்டாஃப் எடுத்து நா கூட் ரெண்ட் இது பண்ணாங்க பெஞ்ச் எடுத்து போடுறேன்னு வந்தா அடிச் ச்சுருவே அப்டின்னாங்க நாங்க போய் புடுச்சாலு அடிச்சிருவே அப் நாங்க அவிங்க அந்த பசங்கள இருந்துட்டு விடு அது கூட்னா கூட்டிட்டு போட்டு அவன் லைஃபே இது பண்ணு சுல இப்ப அது கூட்டுறது னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா
ஹம் உஹம்
அவனோட லைஃபே இப்ப போச்சுல உங்களுக்கே தெரியும்ல எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க எங்க அம்மா
ஆமா இல்லமா உண்மையாவே ஒரு ப் பை இப்போ தப்பு இருந்தா நம்ம தண்டுச்சா அதுல அர்த்தோ இருக்கு மா தப்பே இல்ல நம்ம தண்டிக்கிறது வந்து
ம் ஆமாங்மா ஹ
உம்
அந்த மாறலா பண்ணி
ப்போ அது இல்லைன்னா போகுது அ அந்த பையனும் வந்து இல்ல அவங்க அம்மாவும் செரி கொஞ்சம் சத்தமாக கேட்டுருக்கலாம் எங்கேுமே இருந்தாலும் இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்றது மட்டுதாம இப்ப நடக்
ஆமாங்மா ஆஹ அவ வேற நான் ஸ்கூல் விட்டு நிக்கலானு இருக்கேன்ங்க அம்மாக்கு உடம்பு முடியல ஒரு மாதிரிதா இருக்கு நா வேலைக்கு போலான்ட்டு இருக்கே கே டுவெல்து முடிச்சுட்டாவது வேலைக் போனு அஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கடைசியில அவன பாதியிலயே இது பண்ணவும் ஒரு மாரி ச்சு எல்லா ஒரு மாரி கஷ்டம் ஆயிடுச்சு
ஆனா கை வேலை கத்துக்கிட்டாமா அந்த பையன் தான் நெறைய படிச்சவங்க சம்பாதிக்கிறதை விட என் எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த பையும் அதிகமாக சம்பாதிட்டு இருப்போம்
பேசிட்டு இருந்தீங்கமா இப்போ மா இப்போ கொஞ்சோ டச்ல இல் என்னு பாத்து பேசணும் மறுபடியும் எனக்கு அது ரொம்ப வருஷமாவே ஒரு மாரி இதாவே இருந்தது கஷ்டமா நாங்களும் இது பண்ணோம் நீங்க ஏதாவது பேசனீங்கன்னா அவ்ளோ ஆ அவ வ நீங்களும் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரீங்களா அப்படி அப்படின்னு ச்சு எல்லாத்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அவ லைஃப் த்து அவ அங் ச்சு அங்க அம்மாவுக்கும் முடியல கொஞ்சோ ச்சு ஏன்டா தேவையில்லாத பிரச்சனைக்கு போற அப்டிங்கற மாரி அவுங்க அம்மா இருதாங்க கடைசியில அந்த மாரி ஆயிடுச்சி சமா என்ன பண்றதுன்னே பாவோ
சில நேரம் அவ்ளோதமா தலையேத்து அப்டின்னு சொல்றாங்க பாத் திங்களா அத நீங்க என்ன ப பண்ணாலுமே அது மாறாது
அத இப்ப அந்த பைய்யே ஒரு டூ வெல்தாவது படிச் ச்சிருந்தா இப்ப ஒரு பேசி எஜுகேஷனாவது அவனுக்கு கெடைச்சிருக்கும் இல்லமா அவனேட லைபே ஸ்பாய பண்ணி
இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியுமாமா
அந்த விஜய்னு சொன்னல்ல அவிங்க ஊருக்கு பக்க பக்கத்துல தாங்க மா நா கேட்பே என்னாச்சின்னு தெரில ஆனா அந்த பொண்ணு வாய திறந்தாலே செரியான பொய்யுதாங்கமா அவுங்க தம்பி ஒருத்த அங்க படிச்சுட் டிருந்தா ஆ செருப் இல்லாம அப்பப்பா வருவாங்கமா ஏயா செருப்பு இல்லாம என்னாச்சுன்னு கேட்ட எங்க அப்பா தம்பிக்கு மட்டும் தா வாங்கி தராங்க அப்டின்னு அந்த பொண்ணு சொல்லு அவுங்கிட்ட கூப் அக்கா அதெல்லா ஒண்ணும் இல்ல எங்க அக்காவுக்கு
ஆஹ்
செருப் எங்க அக்கா எங்க வீட்டுல வெச்சுட்டு எங்க அக்கா போடாம வருது அப இ இந்த பொண்ணு ஏதாவது சொன்னா நாங்க போய் எங்க தம்பிக்கிட்ட கேப்போ அப்டி சொல்லிருவான் எல்லாத்தையு அப்புறோ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஒரு ம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தா அம் ஆ வீட்டு க்கு வந்துட்டு போற மாரி பத்து கிலோமீட்டர் தா வீட்டுக்கு வந்துட்டு போறர்தா ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணி ஹாஸ்டல் சேர்றே அப்டிங்கவோ ஆனா இங்க தம்பி எப்டி அங்க காலேஜ் வந்துரோ ஓ
ஆஹ்ஹ ம் செரி செரிமா உம் ஆனா எனக்கு வந்து ஆம்ள பசங்களோட சப்போர்ட் தாமா எனக்கு அதிகமா இருந்தது
ஆமாங்க
நா ஸ்கூலுகு போம்போது பிரைவேட் பஸ்ல தானே போயிட்டு ந்தோம் நான் போறதுக்கு க்குள்ளயே வந்து அவுங்க வந்து உக்காரதுக்காக சீட் பிடிச்சி வைப்பாங்க அந்த மாரி சீட் புடிச்சி வைப்பாங்க அ அவங்க புடிச்சு வச்சு எல்லாம் அப்டி போய்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா டுவெல்த் பத்து வரும்போது ஒரு வாட்டி காலேஜ் என் கிளாஸ்ல வந்து நான் ஒருத்தி தான்
ஓ
இங்க எ எங்க ஊர்லேருந்து நான் ஒருத்தி தான் அதுக்கப்புறமா ஜென்ஸ் திருந்தாங்க
ஓ
ஆம வேற ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுிருந்தாங்க
ஓ
ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டைம்ல எ நா க்ளாஸ் முடிச்சு ட்டு வரவே காலேஜ் பஸ்சு எடுத்துட்டான் ஏன் கைல ஒத்த ரூபா கடையாது காலேஜ் பஸ்ல தானே வரோ நம்ம ஏன் காஸ் வெச்சுக்ணும் டு நா காசும் வெச்சில எப் ப்புடிவாப்ப ஊருக் போறது அப்டின் ஒரே டென்ஷன்லந்தா என் க்ளாஸ்ல ஒருப் பையன் எனக்காக்யே பஸ்ஸ விட்டு எறங்கிட்ருக்கான்
அதாங்மா பசங்க ப்ரெண்ஷிப் மட்டும் கரெக்ட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்மா
நா பஸ்ல பாத்துருக்கான் நான் இல் இல்லாத இருக்கவேக்ல என்னோட க்ளாஸ்மேட் தான் அந்த பையன் அந்த பையன் ய எறங்கிட்டு எ டே எங்கிட்ட காசு இல்ல ஆனா நீ உய் உனுக்கு இப்ப நா கேட்டனா வா நம்ம ரெண்டு பஸ்ல டிக்கெட் வச்சு போலா அப்டின் சொல்லிட்டு அவந்தா கூட்டிட்டு வந்தா நா மறுப்டியு அந்த காசு எவ்ளவ் பத்து ரூபா நெனக்கிறே நா மறுபுடியும் குடுக்குற அப்டின் சொன்னாலுமே அந்தப் பய நா கேட்டனா நீ இந்த மாரி திரு ஆமா நீ இந்த மாரி குடுக்குற வேலல்லா வச் சிக்கவே வெச்சுக்காது இப்பவு எனக் அது ஞாவுகருக்கு நா இன்னு அவனுக்கு பத்து ரூபா கடனுருக் கிட்டு ஒரு தரவ எனக்கு ஃபென கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்றமா ஒரு தரவ வீட்டுக்கு வந்துற்ந்தான் எங் எங்க வீட்டுக்கே ஆஹ் நாப் ப்ப வந்து இ நெறைய்ய மாறிட்டுருந்தாங்க அ பு அஞ்சு வர்ஷ்ஷொ ஆறுவ் ஆறே வர்ஷொ கழிச்சி பாக்கவே நாந்து என்ன வந்து பேர் சொல்லி கேட்டா அஹ் நா வந்து நாந்தா யார் நீங்க அப்டின் அந்தளவுக் இக்கு ஆடிட்டு இருந்தேன் நா அப்டின் சொன்ன ஐயோ ஆ எனக்கு அதுக்கப்பமா கல்யாண பத்ரிக்க குடுத்துட்டு போனோ
ஓ
அப்றமா ஒரு தறவ பேங்ல இப்ப சமீபமா ஒரு ரே மூணு வருஷதுக்கு முன்னாடி பேங்ல பார்த்தே பொண்டாட்டியோட ஏமுன்னாடி அவங்க வைஃப் இருந்தாங்க நான் இங்க இருந்து அவன் தூரத்தில இருந்து வந்துட்டு நின்னுட்டு இருந்தா அவன பாத்து கண்டு புடிச்சிட்டே அட அப்டின்னு நா பாத்துட்டு இருக்கையில அவுங்க வைஃப் வந்து பேச போகும் போது இரு நா வரே அப்டின் சொல்லிட்டு உடனே என்கிட்ட வந்துட்டா எப்டி இருக்க ரொம்ப நாள் கழிச்சி பாக்குறோ அப்டின் சொல்லிட்டு அவுங்க வைஃப் ஆ இன்டிட்யூஸ் பண்ணது இதெல்லா வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்டன்ட்ஸ் ஆமா இன்னு இவங்களோட இப்பவு நா டச்சில இருக் ஆ செரிம்மா செரி ஆ கண்டிப்பமா கண்டிப்பமா ஆ ஆமா